ஆ
ஆ என்ன பண்ற
இந்தா சும்மாதா
சேரி சேரி பாபாக்கு அன்னைக்கு வீட்டுக் இது வாங்கறதுக்காக போயிருந்தே பாத்துக்கோ
ஆ
இன்னைக் ஒர் நாளு போயிட்டு என்ன பண்ணானா அப்போ ரண்டு தா கேட்டே இந்த மாரி சரவணா ஸ்டோர் போலா போயிட்டு சேரின் சொல்ட்டு போ போயிட்டு பாத்தன்னா வந்து இந்த மாரி இப்ப இது பாத்துட்டு அதுக்கப்புறோ இவிளுக்கு கண்ணாடி வேற இல்ல பாத்துக்கோ
ஆ
சேரி ஒட்னே கண்ணாடி வாங்க்லா ட கண்ணாடிவாங்ளான் சொல்ட்டு ஒன்னு எடுத்துட்டே அது என்ன பண்ணே நானு ரேட்டு பாக்காம எடுத்துட்டே
ஆ
பில் போட நா வேற பாத்துட்ருந்தே
ஆ
அந்த கண்ணாடி சும்மா நார்மல் கண்ணாடி
ஆ
எவ்ளோருக்கூ சொல்லு
எவ்ளோ
முண்ணூத்தி அறுவத்தி ஏழ்ருவா சில்ற
எவ்ளோ
முன்னூத்தி அம்பத்தி சில்ற
ஏ அப்பா
நார்மல் கண்ணாடியா நா வீட்டுக்கு வந்தா பாத்தே இவ்ளோ ருவாய்கு வாங்கந்தா வாங்கவே சொல்லிருக்க மாட்டே அப்டின் சொல்ட்டு சொன்னே
ம் ம்
ஆனா கடைசில பாத்தன்னா அதா என்ன பண்ண அன்னை கையில வச்சுட்டு இவ ஸ்கூல் பேக கழட்னேனா அவ்ளோதா ஒடஞ்சிருச்சு
சேரி சேரி
கண்ணாடியே இல்ல என்னா பண்ணது ஏற்கனவே போன டைம் ஒரு கண்ணாடி ஒடஞ்சது அப்பொறந்தா இந்த கண்ணாடி வாங்கினச்சு இதூ ஒடஞ்சிருச்சு
ஆ
அதுக்கடுத்து என்ன பண்ணுச்சி மறுப்டி வந்துட்டு இப்ப ஒட்ட வச்சே ஒட்ட வச்சு சரியே வர்ல இப்ப பா ப்பா கிட்ட என்ன பிரச்சனா ஹோம் ஒர்க் எழுதுறது நல்லா கொஞ்சொ நீட்டா எழுதுனா நல்லாருக்கூ கொஞ்சொ நல்லா அழகா உருட்டி எழுதுனா நல்லா இருக்கூ அந்த மாரி எழுத மாட்டன்றா செரி இது கண்ணாடி சொல்லிருந்தேல அப்புறொ என்ன ஆச்சுன்னா இந்த மாரி ஒடஞ்சிருச்சி
ம்
செரின் சொல்ட்டு இன்னிக்கி அங்க போனோல டி மார்ட்டு அங்க பேயி ட்டு அப்பறோ இன்னொரு கண்ணாடி வாங்கிட்டு வந்திருக்க
ஆ
அத எதாச்சு கொண்டே காத வச்சு
ம் சேரி சேரி
நீ என்ன பண்ற
இதா சும்மாதா அதா அது இதுல இருந்து பனான்ஸ்ல இருந்து திருப்பி மக பேங்ள எப்பண்டா வப்போன்ருக்கு
அ நா அதுதா அத வச்சு
வட்டி வட்டி அதிகமா இருக்கு
ம்
பைனான்ஸ்ல
அப்டியா
ம் அதா இப்போ ஒரு முப்பத்து ஏழு மொத்தோ பதிஞ்னசாயிரோ பதின்சாயிரோ அம்பதுனாயிரோ ரூபாய்க்கு அடகு வச்சே
அ
இது இதெல்லா இது கம்மலு இன்னொரு மோதரோ
ம்
அதெல்லா அம்பதுநாயிரருவாய்க்கு மொத்தோ அடகு வச்சே
ம் ம்
வச்சிட்டு முப்பத்தெட்டாயிரூவா கட்டிட்டே
ம் ம்
மீதி பண்ணெட்டய்ருவா தானே கட்டணு
ஆமா
அந்த பண்ணடய்ருவாக்கு எழுநூறுவ்வா வட்டி போட்டிருக்கா வெறு இருவத்தஞ்சு நாள்ல
யே அப்பா ரொம்ப அதிகம பன்னெடாயிரோ
வட்டி ஆய்யர்ருதா
அ
கேக்கே என்ன கணக்குன்னு உங்ளுக்கு லோன் போட்ட அமௌண்ட் எவ்ளோ அப்டிங்கன்னா ஐம்பதாயிரோருவா க சரிதா அதுல நா முப்பத்து எட்டாயர்ருவா கட்டிட்டேம்ல கட்டுனதுக்கு எதுக்கு வட்டினா உங்ளுக்கு லோனு எப்டி போடுதோ அது அந்த அந்தவட்டி தா உங்ளுக்கு வரு நீங்க கட்றீங்க வைக்கீங்கலா கெடையாது நீங்க இன்னைக்கு வாங்கிட்டு நாளைக்கு குடுத்தாலு அதே வட்டிதா பத்து நாளு கழிச்சி குடுத்தாலு அதே வட்டிதா பதின்ஞ்ச் நாள் கழிச்சு குடுத்தாலு அதே வட்டி தா அந்த டேட்க்கு குடுத்தாலு அதே வட்டிதா அப்டிங்குறா துட்டு குடுத்து
பெசான அதா பெசான எப்டியாச்சு திருப்பி நீ அதுல வச்சிரு
ம் அதா இப்ப எப்டியாவது திருப்பி அதுல வச்சிடணுபா
ம்
ம் இப்போ கையில உள்ள துட்டுப்பே இத அடகு வச்சு இப்போ கைய்ல உள்ள இருக்குற மோதரத்த அடகு வச்சு திருப்பிருக்லா
ம்
திருப்புனா ஒடனே இப்போ இன்னைக்கு இருபதுநாயிரரூவா இருந்துச்சுனா திருப்பிட்டு நாளைக்கு கொண்டு பேங்க்ல வச்சுட்டு வாங்கியார்லா இப்ப மோதரத்த இப்ப அடகு வச்சு திருப்பிற்ல்லா பாத்தே மோதரத்த அடகு வச்ச திருப்புனா அடுத்து மோதரத்த எப்டி திருப்ப
ம்
அ அதா யோசிட்டுருக்கே ஒரெடியா பேங்ல வச்சிருன்னும்போல தெண்டமா பொய்டுவர ம்ம் வட்டி தெண்டமா போதுங்க பேங்ல எண்பதாயிரோ ருவாய்க்கே வெறு அறநூறு ருவா வட்டி வே
அ
எண்பதாயிரத்துக்கு ஒரு பைசா ஒரு பைசா கூட உளாது எண்பத்தாறு பெர்சன்டேஜ் கோல்டு லோன் போட்டு தருவாங்கல்ல
ஆமா ஆமா
அதுக்கு வட்டி கம்மி யப்பா இது எப்டியாடு இது திருப்புணுனப்பா மண்டகாயிது
அதா அதா எ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வேஸ்ட்டா வட்டியில தா போது
ம்ம்ம் ஒரு அளவு இருக்கு இது அதுக்கு மீறி ரிடையர்ட் ஆனா போய் அந்த மேடத்துகிட்ட யாருகிட்ட யாவுது கேட்கணு
ம்ம்ம்
கேரட் ரெடி பண்ணிட்டு இப்ப திருப்பண்ண இப்ப நா அமௌண்ட நாளைக்கு இருந்துச்சுன்னா நாளா கழிச்சு திருப்பிடலாம்ல நாளைக்கு அமௌண்ட் நாளைக்கு சாயங்கால காட்டுன்னா நாளா கழிச்சி பொருள தருவா பேங்கல கொண்டு வச்சிட்டு ட்டு மறுபடி ஈவெண்ட்ட அந்த இருபது நாயிரத்தை கொடுத்துரலா நமக்கு வட்டி கம்மியாயிரும்ல ம் அதா எப்டியாவது ரெடி பண்ணி வாங்கிரணும்ப்பா இப்ப இன்னிக்கி இருபதுாயிர இப்ப இருந்துச்சுன்னா இன்னிக்கு கொண்டு கட்டுனா பொருள பைனான்ஸ்ல நாளைக்கு கால்ல தருவா அடுத்து மறுபடி மதியத்துக்குள்ள பேங்க்ல கொண்டு வச்சுட்டு துட்டுர எடுத்து எடுத்த அப்டிதான் செய்யணு
ம் சரி சரி அது இல்லாம நம்ம என்ன பண்ணு நம்ம கையில கொஞ்ச அமௌண்ட் வச்சுக்கணு தம்பி ஒரு பத்தாயிர ரூபா ஒரு இருபதாயிர ரூபா வந்து அக்கௌண்ட்ல ஏதாச்சு போட்டு வச்சுக்கணு திடீர்னு அவசரதுக்கு அத பார்த்து பத்தாயிர ரூபா இருபதாயிர ரூபா இல்லம்மா யாரிட்டயாச்சு போய் கெஞ்சிட்டு இருக்கோ பாத்தியா
கண்டிப்பா
ஒரு அவசரத்துக்காவாச்சு போட்டு எப்பவுமே அத ஸ்டாக்
ஏ அது தெரியுது நா இப்ப பன்னெண்டாயிரரூபா போட்டு வச்சிருந்த
ம்
அப்டியே பண்டாருபா இது நா இதுக்கு எண்ணநூறுவா வட்டி கட்டுணுமா இப்ப உ இத அடகு வச்சுருக்குல காயினு அதுக்கு கட்டணுமா அதுக்கு எனக்கு எல்லா வட்டி கட்டுனது போக பன்னெண்டாயிர ரூபா போடிச்சிருந்த இந்தா அந்த மாச வேலைக்கு போல அவனுக்கு ஆப்ரேஷன்னு அவ கூட ரெண்டு நாள் துணைக்கிருக்க சொல்லிட்டா
ஆ
சரியா அது ரெண்டு நாள் துணைக்கு இருந்திருக்கச்சருக்கு ஆ மூணா தேதி சென்னிடூயூ கட்டிருக்கு இப்ப பத்தா தேதி வண்டி டுவுவ் கட்டிருக்கு இப்ப நா வேலைக்கு போய் இருந்தன்னா அந்த பன்னொன்ட ரூபா அப்டியே கடதுருக்கும்
இல்ல நீ அப்டி எல்லா பண்ணக்க கூடாது நீ அந்த காச வச்சுல்லா நீங்க இது கண்ண வைக்க க்காதுட் கை காட்ட கூடாது
ஏய கெட்ட கூடாது நா வேலைக்கு போய் ஒரு வேலைக்குருந்தன்னா அந்த டியவவும் கட்டிருக்கலா அதையும் கட்டிருக்கலா எக்ஸ்டாவும் காசு வந்திருக்கும் அ பன்னெண்டர ரூபா போக ஆனா நா வேலைக்கு போவாதனால வேற என்ன செய்யன்ட்டு இந்த செல்லு டடிவுக்கும் வண்டி டீவுக்கும் இதுல இருந்து போயிருக்கு அப்போ அதுல என்ன ஆகும்
ஆ
பண்டாயிர ரூல செல்லு டி மூவாயிரூா போயிட்டு வண்டி டீயு மூவாயத்திழுநூறு போய்ட்டு
ம்
என்ன ஆ இந்த பன்னெண்டாயம் ரூ மீதி துட்டு கிடக்கு அக்கௌண்ட்ல்ல
ம்ம்
ஆஹ அடுத்த இந்த மாசம் பற போது இன்னைக்கு இருபத்த நாலந்தேதி ஆயிட்டு இந்த மாம்றது மறுப மூணாந்தேதி செல்லிட்டு வந்துடு
ம்
ஆஹ ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரிக்கே ஒரு வார அலஞ்சிருக்கு
ஆமா
ஆஹ இப்படிதா போறதுக்கு காரணம்
என்ன பண்றது
இப்பல எல்லா வேலை போக்காமல்ல வைக்காமல வேலை போகு வைக்குங்க இதுக்கே சேரி இந்த நோய்கு இதுக்கு த ஆயக்கமாட்டி பாரு மண்டையில் அடிபட்டு அங்க போய் காமிச்சு அது ஒரு எட்ட எட்டாயிரா ரூபா கடன் வாங்கி அதா மாயட்ட கொடுக்குறதுக்கு அது சேரியா போச்சு அடுத்து இங்க சோடி மாதி ஊர்ல வந்து அடுடுத்தங்க தனராஜ் ஆஸ்பத்திரிக்கு போய் அங்க இரண்டாயிரத்த ஐநூறு ரூபா
ம்
உழைக்குது ஃபுள்ள இந்த ஆஸ்பத்திரிக்கு வட்டிக்கே சரியா போகுது பற வேலைவக்காமே இருக்கு வேலைவக்கு இல்லா பொருள் எடுக்கணு அத எடுக்கணு கொஞ்சோ கொஞ்சமா நக சீட்டு கட்டணு ஒரு பேங்க்ல அக்கௌண்ட்ல துட்டு சேவிங் அகண்ட் ஓபன் டேய்லி நூறு நூறுப போட்டுன்ன எல்லா தெரியுது எதுல போட்டு வச்சாலு இங்க நோய்க்கு அதுக்கு எதுக்குமே சரியா போகுன்னு சொல்றே
ம்ம்
ம் அப்படில்லன்னா இன்னேரத்துக்கு எவ்வளோக்காசு சேர்த்துக்கலா
ம் அதுக்கே சரியா போகுது வந்த அன்னைக்குமா கோயிலுடைக்கு ஊருக்கு போயிட்டு இந்தா எட்டா எட்டாயிரம் ரூவா அங்க எட்டாய ரூவா ஆஸ்பத்ரி வாங்குனே சர்புர்னு செலவு அழிஞ்சு ஆனா அந்த எட்டயருவாக்கு எவ்ளவு நாள் உழச் உழச்சு குடுக்க வேண்டியருக்கு ம் எட்டாயிர இப்போ ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி மட்டு உள்ள எட்டாயிரமவாங்க ஆன அந்த ஆறு மாசத்துள்ள எட்டாயிரம்ன்னா நம்ம தானே உழச்சு கொடுக்கவேண்டியிருக்கு
ம் ம்
அத கொடுக்கணு வண்ட டியு கட்டணு செடி கட்டணு சும்மாவா அந்த எட்டாயிரோ அடுத்து சோரி சொரி வந்து இந்த ஆஸ்பத்திர்ல ரெண்டாயிரத்தி ஐநூறுவா தங்கராஜிட்ட
ஆஹ் எதுக்கு
ஊர்ல்மாரி வந்துச்சுல அத இடையில எனக்கு அது வந்து தனராஜிட்ட போய் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூவா அடுத்து வசீகரன்ட கேக்கலன்னு அங்கே போய் அடுத்து செல்லவங் ஊர்ல ஆரங்காட்ல போய் அங்க போய் இது பாத்துட்டு வந்தனே நீ கூட ஆரகுளத்துல இருந்தா அப்ப அங்க போய் ஆர்ட்ட பார்வ பாக்க வண்டிக்கு பே ரோலு இந்த வண்டி டயர் பட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ம் அடுத்து இந்த இப்போ வேலைக்கு போல இந்த செடு இதல்லா இதலந்து எடுத்துக்கட்டி ருக்கு அந்த பன்னண்டாயமரூவா சேர்த்து வச்சிருந்தது எல்லாத்துக்கு வட்டி கட்டி இந்த சீட்டு போட்டு அது பாட்டுக்கு சீட்டு கட்டினே இந்த மூவார சீட்டுக்கட்டி இந்த மோரத்த திருப்பிருக்கு
ம்
என்ன ஆடு மாடு வாங்கணுட்டு சேரிட்டு மோரத் திருப்பி வச்சிருக்கு
பாறி இப்போ இந்தா பண்டாயிரரூவா பாரு இப்ப நா நாசமா போயிட்டு இந்த டிவு கட்டுறதுக்கு அதுக்கு இதுக்கு போயி்ட்டு இத்த நாள் வீட்லருந்தாச்சு இந்தா ஆமா வேஸ்ட போச்சு அடுத்து இந்த இந்த மூணாந்தேதி வந்துடு இந்த நால் நாள்ள எவ்ளோ வேல பாக்க முடியுங்க ஆஹ் அடுத்தந்த மூணாந்தேதி மறுடி செல்லடி வந்துடு அடுடத்து பத்தாந்தேதி வந்துடு அப்போ இந்த பன்னெண்டாயிரோ சேத்து வச்சது முடிஞ்சதா அடுத்து இந்த மாசம் உழைக்கிறதுதா அழி நாள கழிச்சு ஆஸ்பத்திரி வர சொல்லிருக்காங்க
ம்
ம் ஸ்கேன் எடுக்குன்னா இங்க பாதி துட்டு கேப்பாங்க பெரியா சுத்துல
ம்
அதுக் குடுக்கணு அதா இப்புடிதா போது வேறஎன்ன நெனச்ச வால்கண்ணா அப்புடித்தாருக்கு இதயு வால்க்க இப்புடிதாருக்கு இதயு மீறிதா எல்லாத்தையு அனுசரிச்சு எல்லா எப்டியாட்டு முன்னேறி நெற்ணு நெனைக்
அததா
எவ்வளோ கஷ்டப்பட்டாட்டு படா கஷ்டமே இல்ல ஒனக்கே தெரியு லோடுலருந்து எல்லா ஜமந்து செஞ்சு
நானே இப்போ ஓங்கிட்ட ஒன்னு அன்னக்கே ஒன்னு பேசணு அப்டின்ட்ருந்தே
ம்
பெருப்பச்ச பெருசா எடுத்தா வரு நா அடுத்து ஃபோன் பண்ணும்போது அது அத பேசும்போது ஒன்ட்ட பேசுற செரியா இப்போ வேலருக்கு அதுனால அப்ப பேசுறே
செர் ஓக்கே அ